ஹலோ
ஆ இப்ப கேக்குதுங்க மேடம்
சொல்லுங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேன் மேடம் ஆ நம்ம தலைப்புக்குள்ள போகலாங்களா
சரிங்க
ஆ தலைப்பு என்னன்னா ம் நா மறந்துட்டேன் நானு அங் தலைப்பு எத பத்தி பேசியிருந்தோம்
புத்தக படிக்கிறத
ஆ
ஃபோன் மொபைல்
ஆமா மாணவர்களுக்கு வந்து புத்தகம் தை பதிப்பது நல்லதா இல்ல வந்து மொபைல்கள் பயன்படுத்துவது நல்லதா அப்டின்ற மாரி அ தலைப்ப நம்போ பேசியிருந்தோ அ எப்டின்னா இப்ப இன்னைய காலகட்டத்துல வந்துட்டு மொபைல் ஃபோன் இல்லாம பசங்க வந்து எந்த ஒரு வேலையு செய்றது கேடையாது பசங்கன்றதுல எல்லாருமே அப்படித்தா இருக்காங்க ஆ டைம் பாஸ் பண்றதுக்கு சரி அப்பறமேட்டு வந்துட்டு ஏதாச்சு ஒரு தேடல்னா அப்டின் சொல்லிட்டு பாக்கறதுக்கும் மொபைல் ஃபோன் தான் அவுங்க பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க இதுல சாதக பாதகங்கள் நெறைய இருக்கிறது
ஆமாங்க
நம்ம அத பத்தி இந்த தலைப்புல பேசலா சரிங்ளா
சரிங்க
ஆ நீங்க ஏதாச்சு கருத்து தெரிவிக்கிறீங்களா இது சம்பந்தமா
கண்டிப்பாங்க இந்த இந்த மொபைல் போன் வந்து தத்தானது என்னங்கிறதுக்கு நா போன் வந்து குழந்தைங்க வந்து இப்பல்லாம் போன காமிச்சாதான் சாப்டுதுங்க கொழந்தைங்கள அப்புடி நம்ம வந்து பழகி வச்சிருக்கோம் அங்க போய் இங்க போய் சுத்தி கொழந்தைங்க பின்னாடி போய் நம்ம கொழந்தைங்களுக்கு சாப்பாடு குடுக்குற பொறுமைய எழந்துட்டு இப்ப ஒரேடியா போன் கைல குடுத்துட்டோம்னா அது ஒரே இடத்துல உட்காந்துக்குவாங்க அங்க ரீல்ஸ பாத்துட்டா ஒரே எடத்துல உக்காந்துகுவாங்க நம் நம்ம அவங்களுக்கு உணவு குடுக் வல்லியே சுலபமா போய்டும் அதனால அந்த அந்த மெத்தேட வந்து நம்ம கொழந்தங்களுக்கு பழக்கி விட்டுட்டோம் இப்ப கொழந்த வந்து எந்த எடத்துல போனாலும் அந்த போன் குடுத்தாதான் அத சாப்டுது
ஆமாங்க ஆமாங்க இத் து ஒரு நம்ப மொதலந்தே அப்புடி பழக்கறோம் இல்லைங்ளா கொழந்தை வளர பிள்ளைய வந்து நம்ப வந்து தப்பா வளத்துட்டு வர்றோம் அப்டின்ற மாரி நீங்க சொல்
கண்டிப்பாங்க நானே பாத்திருக்கேன் நா அதனால சொல்றேன் ஏன்னா கொழந்த சாப்ட சொன்னா சாப்ட மாட் ந்து ஓடுது அங்க இங்க ஓடுது அந்த கொழந்தய புடிச் சு ஒரு எடத்துல உக்கார வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோன்னா ஃபோன புடி ஃபோன பாரு இங்க உக்காந்து ஃபோனை பாத்துட் ரு அம்மா ஊட்றே அப்டின்னு சொல்ற மாதிரி பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறோ அந்த போன குடுத்து அது வந்து ஒரு கெட்ட பழக்கங்க சாப்பிடலைனாலு பரவாயில்ல எவ்ளோ நேரம் சாப்பிடாம இருக்க முடியும் பசிச்சா அவங்க பாட்டுக்கு வர போறாங்க பசிக்குதுன்னு ஆ அப்டி அதனால ஒரு நாள அப்டி செஞ்சுட்டா மறு மறுநாள்ல இருந்து அவங்க அப்டியே பழகிக்குவாங்க நம்ம பழக்கற பழக்க தானங்க
ம்மா இது வந்து குழந்தை வளர்ப்புக்கான இப்போ மொபைல் வச்சி இருக்கிற பிரச்சனை சொல்றீங்க நீங்க நா இத எப்டி பாக்றே அப்டின்னா ஆ சாதகம் பாதகம் ரெண்டுமே தா இருக்குதுங்க அத நம்ம தா வந்து என்ன பண்ணணு எப்டி இத வந்து பயன்படுத்தணு அப்டின்னு கையாளனு இன்னொன்னு குழந்தைங்க கிட்ட வந்து மொபைல் போனுதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மேற்பார்வை இருக்கணு பெற்றோர்களோட மேற்பார்வை இருக்கணு பெரியவங்களோட மேற்பார்வை இருக்கணு அது இல்லாம அவங்க வந்துட்டு பயன்படுத்த கூடாது அப்டின்ற மாரி ஒரு ஒரு கட்டளையை வந்து நம்ம ஒரு இருந்த அப்டின்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த அந்த முத பழக்கத்த கூடாது பழக்கிட்டோ அப்டின்ற பட்சத்துல இந்த இது கொண்டு வரணு இன்னு ஒன்னு வந்து சாதகங்க நெறையவே இருக்குதுங்க என்னன்னா இப்ப இருக்கிற சில கொஷின்ஸோ இல்ல ஏதாது ச்சு வந்து அ ஃபஸ் ஹோம் ஒர்க் எழுதுறாங்க அப்டின்னா அந்த ஹோம் ஒர்க் வந்து சரியா இருக்கா தவறா இருக்கா ச தா சரியா இருந்த பிரச்சன இல்ல தவறா இருக்கும் பட்சத்துல அவங்க விடை தேடும் பட்சத்துல கிடைக்காத பட்சத்துல அ எந்த ஒரு ஒரு ஆசிரியருமே வந்து இது கொஸ்டின் வந்து கேள்வியே தவறு அப்டின்னு ஒரு மாறி யாராலு அறுதியிட்டு சொல்ல முடியாது இப்ப இதே நம்ம வந்து ஒரு ஏ ஐ கிட்டையோ இல்ல வேற ஏதாவது மொபைல் போன்ல நம்ம யூஸ் பண்ணி கேக்றோ அப்டின்ற பட்சத்துல அது வந்து கான்பிடண்ட்டா சொல்லு இது வந்து இப்டி வராது இப்டிதா வரும் அப்டின்டு தொன் சொல்லு என்னன்னா டீச்சர விட அதிகமான ஒரு அறிவுகள் வந்து இப்ப இருக்கிற அந்த ஏ ஐகளுக்கு வந்து இருக்குது அது நம் மனிதனால் உருவாக்கப்பட்டததுதா இல்லைன்னு சொல்லல அதனால வந்து அவுங்க ஈஸியா வந்து ஒரு விஷயத்த அணுக முடிது இன்னோ ஒண்ணு வந்து எப்டின்னா ஒரு ட்ரெய்ன் டிக்கெட் புக் பண்றதோ இல்ல வேற ஏதாச்சு வந்து ஏக பட்ட வசதிகள் அதாவது ஃபோன் இல்லன்னா இப்போ வந்து நம்ம என்னது எந்த வேலையு செய்ய முடியாது எனக்குல்லா எப்டினாங்க சட்டைய போட்டுட்டு ஃபோ மொபைல் ஃபோன் வந்துட்டு பாக்கெட் இல்ல அப்டின்னா நம்ம ஏதயோ இழந்துட்டு போறோ அப்டின்ற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு கால்ல செருப்பு போட்லன்னா கால்ல செரு
ஆ ஆ
அது கால்ல செருப்பு போல்னா ஒரு மாரி ஒரு இருக்குமே அ கண்ல கண்ணாடி போட்லனா இருக்கு அதே மாரி மொபைல் ஃபோன் ப பாக்கெட்ல இல்லன்னா நம்ம ஏதோ சட்ட பட்டன் போட்லையா அப்டி சொல்ட்டு தொட்டு தொட்டு பாக்க வேண்டியதாருக் அப்பய்கப்பந்தா தெரிது மொபைல் ஃபோன் பேக்கட்ல சட்டைல்ல போட்டதுக்கப்றோ வந்து நம்ம மைண்ட் ஃப்ரீ ஆய்டுது நம்ம கேஷுவலா நடக்குறோ அந்த அந்த ஒரு பாரோ இருக்கு பாரோ இருக்கணு அ இந்த மீட்டருக்கு ஆட்டோக்கு மீட்டரு போடுற மாரி அங்க ஒரு பாரோ இருந்தாதா நம்ம வந்து கேஷ்ஸுல மூவ் பண்ற மாறி இப்ப அப்டி ஆய்டுச்சு சோ மொபைல் ஃபோன் வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணு
ஆமாங்க நம்ம அவசரத்துக்கு யார்க்காவது ஃபோன் பண்ணுனாலு ஒரு விஷயத்த சொல்னுனாலு ஃப்ர்ஸ்ட்டுல்லா தூரத்துக்கு ஒரு ஃபோன் தா இருக்குங்க அவங்களுக்கு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன அவங்களுக்கு நம்ம எடுத்துட்டு போய் சொல்லணுன் சொல்லணு இப்பல்லா நம்ம டக்குன்னு பேசிக்கலா எங் எந்த தூர த்துல இருந்தாலு வீடியோ கால் மூலியமா மொகத்த பாத்துக்கலா ஒரு எடத்துக்கு போறோ அப்படின்னா நமக் கா அமௌண்ட் போ கையில ஃபோனு இருந்துச்சுன்னா கை காச மறந்துட்டு போனா கூட அக்கௌண்ட் மூலியமா ஃபோன் இருக்கிறதுனால அத யூஸ் பண்ணிக்லா நெறைய அட்வான் டேஜு இருக்குங்க அதுக்கு ஈடான டிஸ் அட்வான்டேஜு இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அதுக் இப்ப வந்து மொபைல் ஃபோன்ல படிக்கிறோம் இல்லேங்களா அது சில பாதகளை அப்டின்னு நா பாக்குற அப்டின்னா அ என்னதா வந்து ஒரு புக்ல வந்து ஊன்றி படிக்கிற மாரி வந்து ஒரு மொபைல் ஃபோன்ல படிக்க முடியிறது இல்ல அம் ம்மா ஏன்னா அது கவனோ சேந்து ஒரு மாதிரி செதுறுதுங்க அப்றமேட்டு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து உ ஆ ஊன்றி படிக்க முடியல இப்ப இ இருக்கிற பார்வை வந்து அதுல வந்து செலுத்த முடியாது இது வந்து சீக்கிரமாவே வந்து என்னாது அப்டின்னா மொபை ஃபோ ஃபோன்ல வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து டயர்ட் ஆயிர்றோ அதாவது எப்டி சொல்றது அப்டின்னா கண்ணுல்லா வந்து ரொம்ப அயற்சி ஆய்டுது
ஆ கண்ணு வலிக்கு தல வலிச்சுடு ரொம்ப நேரோ நம்ம பாத்துட்டு இருந்தோங்கன்னா
ஆமா இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல்லா வந்துட்டு புத்தகோ வாசிக்கிறப்போ இருக்கறது இல்ல என்ன ஒண்ணு புத்தகங்கள் வந்து ஒரு நேர்த்தியான ஒரு ஆ சே ஆசிரியர்கள் மூலமாத்தா அது எழுதப்படுது சோ அது ஒரு முறைக்கு பல முறைக்கு வந்து அவருடைய முழு பு புலமயு யூஸ் ண்ணிப்பார் அது அதனுக்கு சொல்லாடலு செரி தமிழ் தமிழ்னா தான்னுடைய என்னது மொழியோட மேன்மை பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு இதே வந்து மொபைல் ஃபோன்ல படிக்கிறப்ப என்ன ஆகுது அப்டின்னா அந்த மொழி மேலாண்மை வந்து அதிகமா இருக்கல யாரு வேண்ணாலு எடுத்து படிக்கிறாங்க இப்ப இது என்னாதுன்னா இப்ப நம்மளே தமிழ் பேசுவோ தமிழ் பேசுறது ஒரு மாரி எழுதுற து ஒரு மாரி இருக்கு இப்போ அந்த இப்ப எப்டி பேச்சு அ எழுத் பேச்சு வழக்கு அதே மாத்த எழுத்து வழக்கு அப்படித்தா இருக்கா அப்டி கெடையா ஆக்சுவலா நம்ம படிக்கிறப்போல்லா எப்படி இருக்கும்னா பேச்சு வழக்கு ஒரு மாரி இருக்கு எழுத்து வழக்கு ஒரு மாரி இருக் கு இப்போ ரெண்டுமே ஒன்னா வருது பேச்சு வழக்கு எழுத் த்து வழக்கு ரெண்டுமே ஒன்னா இருக்கு நா போறே அப்ன்னு சொல்லி நா போறேன்னு எழுதுறான் நா போய் கொண்டிருக்கே சொல்லி எழுதுன காலம் போயி ஆமா ஏழம் போறேன்னு அப்டியே எழுதுறான அது அப்டியே போறேங்றது ஒரு வார்த்தெ கெடயாது எதொ சொல் னவழக்கு அது இப்ப நா அப்டியே எழுதுறாங்க அப்டிதா வந்து நெறைய அரசாங்க லெட்டர்லயு பாத்திங்கனா ஒட அந்த சொல் வழக்கு நெறைய பயன்படுத்துறாங்க பட் இதெல்லா காரணொ வந்து என்னன்னா அந்த லாங்வேஜ் வந்து நம்ப சரியா மொழிய வந்து சரியா கையாடல அப்டின்றதா எனக்கு புரி கா தெரிது இதுக்கு காரணொ வந்து இந்த மொ மொபைல் ஃபோன் மூலம் படிக்கிறது புத்தகங்கள் முலம் படிக்காதது அப்டின்ற மாரி எனக்கு ஒரு எண்ணம்
ஆமாங்க நம்ம மொபைல் ஃபோன்ல பாத்து இது பண்றதுனால அப்டியே பேச்சு வழக்குல பேசுறது அப்டியே எழுதிறோ
ஆமா ஆமா ம்
புத்தகத்த லைப்ரரி எல்லா இருந்தாலு எந்த கொழந்தைங்க இப்ப லைப்ரரி போய் படிக்கிறாங்க
ஆமா அப்டியே இப்போ லைப்ரரி போனாலு இப்ப இன்னோன்னு வந்த்ச் தெரியுங்ளா டிஜிட்டல் லைப்ரரி அப்டின்னா வந்துட்டு நீங்க பிளக் இன் டே லைப்ரரி நீங்க வந்து பிளக் பண்டிங்க அப்டின்னா பிளக் பண்ணி ஹெட்ஃபோன் மாட்டிகிட்டீங்க அப்டின்னா அதே ரீட் அவுட் பண்ணு நீங்க வந் து எதுமே வந்து நீங்க வந்து அம் பேஜஸ் பாட்ன் ஸ்க்ரால் ஆயிட்டே இருக்கு அ நீங்க ஜஸ்ட் ஹெட்ஃபோன் எடுப் போட்டு நீங்க கேட்டுட் இருக்கலா அது நம்ப சாதார்ண கவொர்ன்மெண்ட்ல வீடு வந்துச்சு ங்களா அங்கெயே நீங்க போனிங்கன்னா இந்த மாரியான வசதி பாக்கலா எப்டின்னா நாலஞ்சு கம்ப்யூட்ர் இருக்கு யா ஹெட்ஃபோன் இருக்கு நீங்க வந்து ஒரு புக்கு ரீட் பண்ணா அந்த ரீட் பண்ணட்டு நீங்க அந்த புக்க ஆன் பண்ணிட்டு நீங்க பிளக் இன் பண்ட்டீங்க அப்டின்னா அது பாட்டு வாசிச்சுட்டே இருக்கு நம்ம கேட்டுட்டே இருக்கலா
சேரி சேரிங்க இவ்ளோ வசதி வந்திருக்குங்க ஆனாலு எங்க படிக்கிறது ஒரு மாதிரி எழுதுறது ஒரு மாதிரி இப்பருத்தோட கொழந்தைங்களே நம்மளுக்கு கெடச்ச நம்மளுக்கு கெடைக்காத ஒன்னு கொழந்தைங்களுக் கெடச்சிருக்கு இப் இப்போ எத்தன பேரு அத சரியா பயன்படுத்துறாங்கன் தெரியல
கண்டிப்பா இல்ல ஆக்சுவ்லா ப வேற மாதிரியான நீங்கள் எதாச்சும் மேன்மையான கருத்து எதாச்சும் இருக்குங்ளா புத்தக வாசிக்கிறச்சன்னால உங்க சைட்ல இருந்து
இல்லைங்க சார்
ஓகே ஓகே சரிங்க சரிங்க ம் அப்பறமட்டு நா வேற என்ன பாக்குறே அப்டின்னா இந்த மொபைல் ஃபோன் வாசிக்கத்துல ஒரு ப்ரச்சன இருக்குது அப்டின்னா பசங்க வந்து கேட்குறாங்க நம்ம குடுக்குறோ அவ்க பாக்கறாங்க ஃபஸ்ட்டு அந்த ஒரு சம்மு பாக்கறாங்க அப்டி என்ன பண்ணிரு றாங்க அப்டின்னா அப்டியே டைவர்ட் ஆகி ரீல்ஸ்குள்ள போயறாங்க ரீல்ஸ் போயிட்டு அவுங்க நம்ப கொ கவனொ மறந்துற அப்டின்னா மணிக்கணக்கல உட்காந்துறாங்க அவுங்க அ இப்ப அதாவது என்ன நோக்கத்துக்காக நம்ம மொபைல் ஃபோன் வாங்குனோ அப்பா கிட்ட இருந்து அந்த நோக்கொ முடிஞ்சனா திருப்பி குக்கணுன்ற பழக்கங் கெடையாது அதுக்கு பதில் என்ன பண்ணிறாங்க அப்டின்னா அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போயறாங்க ரொம்ப நேரொ வந்து அந்த ரீல்ஸ் பாக்கர்து அத பாக்கர்துன் சொல்ட்டு அ நேரத்தை வீணடிக்கிறாங்க அது ஒரு பெரிய
அந்த ரீல்ஸ்குள்ள போயிட்டாங்கன்னா டைம் போறதே தெரியிறதுல்லைங்க கொழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல இப்போ நாங்களே நாங்களே இருக்க க்கோ அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னு வீட்டுல வேலை செஞ்சுட்டு அப்படியே உக்காந்தோம்னா அந்த யூடியூப்ல அந்த ரீல்ஸ் போயிட்டோம்னா நாம எவ்வளவு நேரம் உக்காந்தோம் எவ்வளோ மணி நேரம் அதை பாத்துட்டு இருக்கோங்கறத நம்மளயே மறந்து அந்த ரீல்ஸ் பாக்க ஆரம்பிச்சிடுறோங்க
ஆமா ஆமா ஆ அதே மாதிரி அந்தவுங்க என்ன பண்ணறாங்க பசங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதுல வந்து என்ன பண்ணிறாங்க கவனத்தை செலுத்தி தன்னுடைய எதுக்கு மொபைல் ஃபோன் வாங்குனோங்றதே மறந்து என்ன காரணத்துக்காக மொபைல் ஃபோன் வாங்குனோ அதே மறந்து டாபிக் இது வந்து டவேட் ஆகிடுறாங்க ஏ நம்மள அப்படி தான் ஏதாச்சி ஒரு ஃபோன் எடுத்து கடைசில ரிலீஸ் பாத்துட்டு உக்காந்து இருப்போம்
ஆமா கண்டிப்பா நம்ளே மறந்துடுவோங்க ரீல்ஸ் பாத்துட்டு அப்படியே ரோல் பண்ணிட்டே போனோனா நம்மளே நம்ம மறந்துறோம்
ஆமாங்க தோழி நம்ம முடிச்சுக்கலாம் டைம் அ முடிந்தது ஓகே நன்றிங்க